ஹலோ வணக்கம் தோழி
வணக்கம் தோழி என்ன பண்றீங்க
என்னங்க தோழி புரியல
என்ன பண்றீங்கன் கேட்ட நல்லா இருக்கீங்ளா ம் நானு சும்மாதா இருக்க சாப்டீங்ளா
ஆ சாப்டே தோழி உங்களுக்கு சமய பண்ண தெரியுல தோழி
ம் பண்ணுவே
ஓகே ஓகே தோழி
நீங்க
சாப்டீங்ளா தோழி
ம் சாப்ட நீங் சாப்டீங்ளா
ஆ சாப்டே தோழி உ உங்களுக்கு என்ன என்ன புடிக்கு
புரியல
உங்களுக்கு ஆ கொழந்தைகள பாத்துக்கறது வீட்ல ஹஸ்பண்ட் பாத்துக்கறது இல்ல கூட்டு குடும்பமா இருக்கறது பிடிக்கு நா தனியா இருக்கறதா புடிக்கு அந்த மாரி ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதுல உங்களுக்கு எந்த மாரி விஷ்யோ ரொம்ப புடிக்கு
எனக்கு எப்டின்னா எனக்கு தனியா இருக்கதா புடிக்குமே ஹஸ்பண்ட் நாங்க அவ்ளதா
ம்
இருந் இருந்து பாத்தே அவளதா செட் ஆகல நம்ப என்ன பண்ண முடியு நீங்க ஒன்னாதா இருக்கீங்ளா
எனக்கு வந்து கூட்டு குடும்பம் தா புடிக்கு தோழி ஆனா வந்து நாங்க தனியாதா இருக்கோ மேரேஜ் ஆனதுல இருந்து தனியாதா இருக்கோ
ம் ஆனா இப்ப நாங்க ஒன்னாதா இருக்கோ எல்லாருமே கூட்டு குடும்பமா வீடு கட்டின்னு இருக்கோ கட்டிட்டு முடிச்டு பேசாம போனு
சரிங்க தோழி
நீங்க என்ன சாப்டீங்க
சாப்பாடு தோழி சாப்பாடு சாம்பார் ரசம் அப்ளம் அவ்ளதா தோழி
ஆ
நீங்க என்ன ஆ சாப்டாங்க தோழி நீங்க என்ன சாப்
நா சாம்பார் இப்போ மதியோ எறா கொழம்பு
சரிங்க தோழி
சாப்டே
உங்களுக்கு பூச்செடில்லா வளர்க்க புடிக்குமா தோழி
ம் வளப்பே வீட்ல இருக்கும்போது ரோஸ் செடி எங்க வீட்ல இரு மல்லிப்பூ செடி ரோஸ் அடுக்கு மல்லி எல்லா செடியு இருந்ச்சி மாதுளை கொய்யா வாழ எல்லாமே இருந்துச்சு எல்லாமே வளத் துருந்தோ இப்ப இங்க வந்து எதுமே இல்ல எடோ இல்லன்றதுனால எதுமே வளக்கர்தில்ல
சரிங்க தோழி உங்களுக்கு இயற்கான இயற்கையான விஷ்யோ புடிக்குமா
ம்
எந்த மாரி விஷ்யோன்னா ரொம்ப புடிக்கு
என்ன மாரி விஷ்யோன்னா போய் அழகா ஏறில்லா விளாண்
கைனா இந்த காட்டு சைட்ல இருக்குறவங்க
அதா ஏ ஏரில ஏரில போய் விளாடுவோ
ஆ ஆ
அதெல்லா ஒரு இயற்கை தான கொள்த்துல
ஆ ஆ
போய் எல்லா எடத்துலயு மாங்கால்லா பறிச்சு சாப்டுவோ அதெல்லா புடிக்கு
சரிங்க தோழி
உங்களுக்கு
எனக்கு வந்து இயற்கை ரொம்ப புடிக்கு தோழி நா எதுவுமே நா வீட்ல வந்து செடி வச்சுதா இப்ப காய்கறிகள் செடி பா பழம் செடி அப்பறமேட்டுக்கு நெ செடி இதெல்லா வச்சிருக்கே எனக்கு இயற்கை ரொம்ப அதனால வச்சுருக்கே
தண்ணிலா அங்க பரவால்லியா
என்னங்க தோழி
தண்ணில்லா அங்க பரவால்லியா தண்ணில்லா மே
ஆ பரவால்ல தோழி இங்கல்லா தண்ணி வந்துட்டு தா தோழி இருக்கு ரெகுலரா
இப்ப உங்க ஊர்ல கிளைமேட் எதனா சேஞ்ச் ஆயிருக்கா மழ வர மேரி
இல்ல தோழி நேத்தெல்லா மழ இன்னைக்கு மழ இல்ல தோழி
எப்டி உங்களுக்கு மழ வந்தா பிடிக்குமா இல்ல வெயில் அடிச்சா பிடிக்
தோழி எனக்கு மழ பேஞ்சா பிடிக்கும் ஆனா வெளிய நடக்க பிடிக்காது
ஓ சேராயிடு
ஆமா தோழி அதனால வந்து எனக்கு மழ பேஞ்சா ரசிப்பே புடிக்கு ஆனா வந்து வெளிய போய் நடக்க மட்டு புடிக்காது
அப்ப எப்டி உள்ளயே இருப்பீங்களா எதனா இப்ப காய போட்டீங்க இப்ப எப்டி எத்துன்னு வரதுனா
எடுத்துட்டு வந்துருவ தோழி மழ வரதுக்கு முன்னாடியே ஓடிடுவ
ம்
ஓடி போய் எடுத்துட்டு வந்துருவே
ஆ
உம் உம் வெளாட்றாங்க தோழி
ஆ
நீங்க என்ன பண்றீங்க
நா சும்மாதா இருக்க ம் இப்பதா எல்லா வேலையு செஞ்சு முடிச்ச சேரி முடிச்சிட்டு கால் பண்லானு
எனக்கு இன்னு வேலையே முடியில தோழி வீட்டு வேலல்லா முடிஞ்சுச்சு துணி மட்டு தொவைக்காம இருக்கு அது எப்ப தொவைப்பேனோ தெரில
இப்ப மிஷின் இருந்தா மிஷின்ல போட்ருங்க
மிஷின் இல்ல தோழி
ஓ கைலதா தொவைக்கிறிங்களா இப்ப எப்டி தொவைப்பீங்க அதுவு இவ்வள லேட்டா
ஆமா இப்ப தொவைக்க முடியாது எப்டியு மார்னிங்தா தொவப்பே பாப்போ
ஆ அப்றம் அப்பற உங்களுக்கு வேற என்னென்ன புடிக்கு
எனக்கு வந்து கொழந்தைங்கள பாத்துக்க ரொம்ப புடிக்கு தோழி கொழந்தைங் கூட வெளாட புடிக்கு அப்டியே லைஃப் போய்ட்ருக்கு
இப்ப அவுங்க ஸ்கூலுக்கு போய்டுவாங்கல்ல அப்ப என்ன பண்ணுவீங்க
எங்க சின்ன பாப்பா இருக்காங்கல்ல தோழி
ஓ செகண்ட் பாப்பா இருக்காங்களா
ஆமா ஃபஸ்ட்டு பாப்பா ஸ்கூல் போய்ருவாங்க செகண்ட் பாப்பா எங்கிட்ட தான இருப்பாங்க
ஆமா
அதனால அந்த பிள்ளை கூடயே வெளாண்டுட்டு அப்டியே போகும் தோழி
ம் ம் வீட்டுப் பக்கத்துல யாரான்டையு பேச மாட்டீங்களா
இல்ல தோழி அந்த மாரில்லா பழக்க இல்ல தோழி பக்கத்துல யார்ட்டையு பேச மாட்ட
ம் ம் உங்க ரிலேஷன் இருக்காங்ளா
இருக்காங்க தோழி பக்கத்துல இருக்காங்க ஆனா யாரிட்டயு அவ்ளவுக்கு பேச்சமா இல்ல சும்மா இரு என்னனா என்ன அவ்ளதா தோழி அதிகமா யார்கிட்டயு பேசறதில்ல
ம் ம்
நீங்க போய் பேசுவீங்களா தோழி
அ நான் பக்கத்துல அவங்களோட தங்கச்சில்லா இருக்காங்க அவங்களல்லா பேசுவ அவ்ளதா
நௌ
வேற யாரன்டையும் பேச மாட்ட அவங்க தங்கச்சி அவங்க ஆயா அவங்க அம்மாலா இருக்காங்க அவங்களல்ல மட்டும்தா பேசுவே வேற யாரான்டையு பேச மாட்ட
சரிங்க தோழி
ம்
உங்க ஹஸ்பண்ட் உங்கள எப்டி பாத்துப்பாங்க
அவங்க நல்லா பாத்துப்பாங்க என்ன
அப்டியா தோழி
ம்
நல்லானா எப்டி பாத்துக்குவாங்கன் கேக்குற உங்களுக் கு எப்டின்னா இப்ப நறைய பேர் வந்து
அ இப்ப நா எதனா கேக்குறனா அத வாங்கி தருவாங்க என்ன எதுவுமே சொல்ல மாட்டாங்க
ம்
மே பி வீட்ல சப்போர்ட் பண்ணுவாங்க எனக்கோச
ம்
அதெல்லா நறைய நறைய விஷயல்லா பண்ணுவாங்க
சரிங்க தோழி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கள வீட்ல வேல பாக்கைல
ம் அதெல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க
சரிங்க தோழி எந்த மாரி ஹெல் அ உங்களுக்கு ஹெல்ப்ல்லா பண்ணுவாங்க
நான் சாமான் கழுவி குடுத்தா எடுத்துன்னு போய் வப்பாங்க
ம்
அந்த மாரிலா அப்ற துணி துவச்சன்னா நாங்க ரெண்டு பேரு சேர்ந்து போய் காய வப்போ
சரிங்க தோழி
அவ்ளோ தா அப்ற நா எங்கனா போய்ட்னா வந்து இட்டுனு வர வாங்க அப்போ வண்டில
சரிங்க தோழி சரி சரி தோழி
க்கு என்ன என்ன ஹெல்ப் பண்ணுவாங்க
உங்க வீட்டுக்காரு வந்து காய் அரிஞ்சு குடுப்பாரு தக்காளி வெங்காய எல்லா வெட்டி குடுப்பாரு
ம்
கொழந்தைங்க முக்கியமா கொழந்தைங்கள பாத்துக்குவாரு
ஆங் கொழந்தைங்க இருந்தாலே கொழந்தைங்கல தான பாத்துக்கணு
இல்ல தோழி அப்டி இல்ல அ நறைய பேர் வந்து பசங்க வந்து கொழந்தைங்கள பாத்துக்கிறது கெடையாது
ஆமா ஆமா
ம் அத வந்து ஒரு கேரா எடுத்து பாத்துக்கறது பெரிய விஷய இப்பல்லா பொதுவா வந்து அம்மாதா பாத்துக்குவாங்க
ஆமா ஆமா
இந்த காலத்துல அப்பால்லா பாத்துக்கறது கெடையாது
ம்
வேலைக் போறாங்ளா வராங்ளா சாப்ட்டாங்ளா தூங்குறாங்ளா அப்டி தா போய்ட்ருக்கூ ஆனா வந்து இந்த காலத்துல பிள்ளைங்கள பாத்துக்கற்து பசங்களோட பொறுப்புண்றத அவுங்களுக்கு தெரியாது
ம்
அதனால எங்க ஹஸ்பண்ட்தா பாத்துக்குவாங்க தோழி அதுல எந்த பிரச்சன இல்ல நா ஏதாவ வேல பாத் கொங்க
என்னெயிலந்து ஸ்கூலுக் போவாங்க பாப்பா
அவ்ங்கு நாள் நேத்துலந்து ஸ் சாரி நாலாந் தேதி சொல்லிர்ந்தாங்க தோழி
ஓ நால்லந்தாங்க
ப்ளே இப்ப எட்டாந்தேதிக்கு மாத்திருக்காங்க இன்னைக்குதா மெசேஜ் போட்டாங்க
ஓஓ வெயில் அங்களா அதிகமா
வெயில் அதிகந்தா தோழி
இங்கயு அதிகந்தா வெயிலு அனா க்ளைமேட் அப் அப்பப்ப சேஞ்ச் ஆகுது ஆனா மழையு வரமாட்டேங்குது ஆனா வெயில் தா அடிக்குது
மழ நேத்தெல்லா மழ பேஞ்சுட்டே இருந்துச்சி தோழி
ம் இங்கெல்லாம் மழ இல்ல சேஞ்ச் ஆயிர்ச்சி க்ளைமேட்டு்
ம்
ஆனா ரவ மழ கூட இல்ல கோவிலுக்குல்லா போவீங்ளா ம் கோழி கோயில்க்குல்லாம் போவிங்ளா
ம் போவேன் தோழி வாரத்க்கு ரெண்டு தடவ போவே
ரெண்டு தடவ போவிங்ளா
ஆமா தோழி
ஆ ஏ உங்களுக்கு சாமினா ரொம்ப புடிக்குமா
ம் பிடிக்குந் தோழி எனக்கு ரொம்ப புடிக்கூ சாமினா எப்டி சொல் சொல்ல நா கேட்டது வந்து கண்டிப்பா கெடைக்கூ அதனால வந்து இது கொஞ்சோ
அ அதனால உங்குளுக்கு புடிக்கூ
புடிக்குந் தோழி அதுவு இல்லாம முக்கியமா எனக்கு முருகன் சாமி ரொம்ப புடிக்கூ
ம் ம்
ம் அதே மாரி அம்மன் ஜோடிச்சு வச்சிருப்பாங்கல்ல ஜோடிச்சுன்னா அலங்காரம் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல அந்த மொகத்த பாத்தோம்னா இருக்குற கவலைய கூட என்னால மறந்துட முடியு
ம்ம்
அழகா இருப்பாங்க அம்மன் அதெல்லாம் பாப்பேன் தோழி அதெல்லா நா எனக்கு ரொம்ப புடிக்கும்
ம்
சும்மா சொல்லக் கூடாது என்னய வந்து கொறன்றது ஒன்னும் கெடையவே கெடையாது நானு லவ் மேரேஜ் தா பண்ணிகிட்டே
ம் ம்
லவ் மேரேஜ் பண்ணிகிட்டு நா வேற கே நா என்னிய நல்லா பாத்துக்குவாங்க
ம் ம் எப்டி மாமியார்ல்லா உங்களான்ட பேசுவாங்களா நல்லா பேசுவாங்களா
ம் பேசுவாங்க எங்க அம்மா விட மாமியார் நல்லா பாத்துக்குவாங்க மாமனாரு ஒரு கொழந்தத்தனம் அதனால ட வந்து எனக்கு எந்த பிரச்னையு இல்ல தோழி அதனால்தா நா கூட்டு குடும்பமா இந்தா நல்லாருக்குன் தோணுது மனசுல.
ம்.
குடும்பம் இல்ல நா வந்ததுலந்தே நா தனியாதாருக்கே.
சரி தோழி இவ்ள் நேரோ பேசுனதற்க் ரொம்ப நன்றி.
நன்றி தோழி.
ம்ஹு பேண்
தேங்க் யூ.